அ அ எப்டி இருக்கிங்க நன்பா சாப்டிங்களா
ஆ சாப்டே நண்பா
சேரி சேரி நண்பா அ நல்லா இருக்கே நண்பா பா ஐய்யோ பக்கத்துல ஒரே எறச்சலா இருக்கு நண்பா கொஞ்சோ தள்ளி வந்துருங்க நண்பா
சேரி நண்பா
அ இந்த ஹேர்பேட்ஸ்ல கேட்டே என்தே அ இப்போ இப்போ சரியாக ஆகா இருக்கலா நண்பா தமிழ்லா பேசியாகனு அப்டியே நார்மலா பேசுங்க ஹேர் பார்ட்ஸ் கேட்டியா டா இன்னா தா அது எவ்ளோ பட்ஜெட்குள்ள எவ்ளோ
இல்லடா அ ஏர்பாட்ஸு இது வந்து அதுமா
ம்
இதுடா
உனக் கொஞ்சோ நெட்ஒர்க் செரி இல்லன்னு நெக்கிறே நண்பா இன்னோ கொஞ்சோ நெட்வொர்க் எங்க இருக்கோ அங்க வந்துருங்க ஆ இப்போ ஒக் அ இப்போ ஓகே
கேக்குதா இல்ல நண்பா இப்போ நா வோலைக்கு போறதில்லையா
மா
அதனால கையில காசு இல்லாதனால எனக்கு கம்மி பட்ஜெட் தா வேணு அது இல்லாம அ சேரி நா கம்மியா வாங்கலாம்னு நெனைச்சாலு ஆ பயமாவு இருக்கு சேரி கம்மியா வாங்கிட்டு அது கொஞ்ச நாள்ல போயிடுச்சின்னா என்ன பண்றது அந்த காசு வேஸ்டா அதுக்கு ஆ நம்ப சேட் ஜி பி டி நண்பனு ஐடியா குடுக்குது அதுக்கு நீ இன்னு சேத்து வச்சி எழுநூறு ரூபா மேல பாத்
ஆமா நீ அதுதா நல்லது நீங்க வந்து ஐநூறு ரூபானுகாட்டி வாங்குன்தா உனக்கு அதிகபட்சோ பாத்தா அஞ்சு மாசோ ஆறு மாசோ இருக்கு நல்லா
அதுதா யோசிக்கிறே சேரி அப்பதா யோசிச்சினுயிந்தே அப்புறோ நா யோசிக்கு போது நம்மளு ஃபுல்லா கட்டி வாங்க முடியாது எகிட்ட மிஞ்சி மிஞ்சி போனா இப்ப இருக்கற காசு ஒரு இதுவுல்லா வெச்சு ஒரு அ மீதி இந்த நகையெல்லா குடுத்து அடகு கட்டி வட்டி கட்டிட்டே நண்பா முதல் மாசோ வட்டி கட்டிட்டே ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ரூபா கட் கட்னா தா அசல்ல ரெண்டாயிர் ரூபா கொறைஞ்சிருக்கு இன்னு இருவத்தெட்டாயிர ரூபா முப்பதாயிர ரூபாயிக்கு வெச்சது பட் அதுல இருவத்தெட்டாயிர் ரூபா ஆயிட்சி
ம் ம் கல்லூரிக் கட்டணம்லா கட்டியாச்சா நண்பா
இல்ல நண்பா அதுக்குதா காசு இல்ல நண்பா என்கிட்ட இப்போ நான் என்ன செய்வதுன்னே தெரியாம முழிக்கிற நண்பா இரவத்தி நாலாயிர நமக்கு ஃபீஸு
ஆமா ஆமா இந்த வாட்டி ஏன் நண்பா அவ்ல அதிகமாகிட்டாங்க
தெரில நண்பா மூன்றாவது மூணாவது வருஷன்னால எக்ஸ்ட்ரா வந்து இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் து அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ்ன் சொல்லிட்டு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பே வாங்குறாங்க ஆனா வேல்யூவான சர்ட்டிவிகேட் வந்து எதுவும் குடுக்குற மாதிரி எனக்கு தெரியல ஏதோ ஆன்லைன்ல ஐ பி எம் அவுங்க ஃப்ரீயா குடுகுற கோச்ச வந்து பண்ண சொல்றாங்க அது எதுக்கு பண்றோ ஏன் பண்றோன்னு தெரியாமலே முடிக்கிறோ நண்பா
அந்த ஃப்ரீ கோர்ஸுக்கு அவுங்க இவுங்கோ காசு வாங்குறாங்களா அதெல்லா அநியாயமா இருக்கே நண்பா
அது வந்து அது வந்து எப்டின்னா அந்தந்த ஐ பி எம் கூகுள் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து அவுங்களே வந்து அவுங்களோட சாஃப்ட்வேர யூஸ் பண்ணிக்கீங்கன்னு சிலது வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க கோர்சஸ் அது வந்து அவுங்களே நம்ப நார்மலா போனாலே ஏ ஆ அது ஃப்ரீயா பண்ணிக்க முடியு நம்பளா இல்லப்போ ஒரு யார வேணா பண்ணிக்லா இப்போ ஸ்டூடெண்ட்ன்னு இல்லாம தனியா ஒரு வேல செய்ரவங்க கூட அத யூஸ் பண்ணி படிச்சுக்கலா பட் ஆனா இவுங்க காலேஜ் ஜி யூனிவர்சிட்டி தான் சேர்ந்து அவுங்ககிட்ட இருந்து வாங்கி பண்றாங்களா என்னனு எனக்கு தெரியில நம் தெரியாமலும் பேசக்கூடாது ஆனா நம்ளுக்கு பண்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னன்னா கம்பெனி எதிர்பாக்குற அளவுக்கான சர்ட்டிவிகேட் கோ ட்ரைனிங் குடுக்குலா அவுங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு குடுக்லா எக்ஸ்ட்ரா குடுக்லா நம்ளுக்கு வேல எப்புடி இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு எங்க நல்லாருக் கொன்னு சொல்லலா அவுங்க சொல்றது எல்லா இதுவா வருது காசா வருது அப்டி இல்லேன்னா நம்ம
ஒரு சர்டிவிக் ஏதாச்சு ஒரு கோர்ஸ் மாரி போலா அப்போ ஏனா இப்ப இருக்கறத பாத்தா டிகிரி மட்டு முடிச்டா நம்
வேலைய கெடைக்காது நண்பா நீங்க சொல்றதுல நம்ப முன்னாடி படிச்ச ஒரு ஒருத்தரு தினேஷ்ன்னு ஒருத்தர் உனக்கு தெரியு சரவணாங் கூட இருப்பாரு அவரு வந்து காலேஜ் முடிச்சுட்டாரு நம்ப முன்னாடி பேச் சி அவுரு இப்போ பதினெட்டாயருவா சம்பள வாங்குறாரா என்னன்னு வேல கேட்டா ஸியூடீவ்வா எக்ஸியூடீவ் னா அவுர் படிச்ச சது வந்து கம்யூடர் சம்மந்ததான் அது ஆனா நான் ஐ டி ன் நெனைக்கிற
ம் எக்ஸிக்யூடிவ்னா என்ன நண்பா இந்த ரியல் எஸ்டேட்ல பண்ணுவாங்கல
ஏ அப்டி அந்த எக்ஸிக்யூ ஃபீல்டு எக்ஸிக்யூடிவ்ங்கறது இது காமன் நேம் நண்பா அந்த எக்ஸிக்யூடிவ் வந்து எடத்த பொறுத்து மாறு ஐ டி ல எக்ஸிக்யூடிவ்னு இருப்பாங்க நான் ஐ டி ல எக்ஸிக் எக்ஸிக்யூடிவ்ங்கறது அந்த ஒரு செயல வந்து எக்ஸிக் கூட் பண்றதுக்கு அந்ததா மீன் பண்ணுவ தவிர எதுக்குன் தெரியல ஆனா அவரு சொன்னது என்னன்னா நம்ப வெறு அவுரு சொன்னது நம்பளோட சீனியர்ஸ் சொன்னது என்னன்னா வெறு டிகிரி மட்டு இல்லடா எக்ஸ்ட்ரா கோர்ஸ் நறைய எதிர்பாக்குறாங்க அவரு அனுபவத்துல நமக்கு சொல்றாரு அதனால நம்ம சர்ட்டிவிகேட் இல்லாம போனா ஓரளவுக்கு தா சம்பளமும் வேலையு கெடைக்கு அதனால நம்ப எதானா எக்ஸ்ட்ரா கோர்ஸ் போனு நம்ப ஒருபடி அதிகமா தெரிஞ்சு வச்சிருந்தாதா நமக்கு ஆ நம்மளுக்கு என்ன சொல்றது வேலைய போய் கேக்குறதுக்காது நம்மளுக்கு
மாமா நண்பா நீ சொல்றது கரெக்ட் தா ஏன்னா காலகட்டத்துல நம்மள இவுங்க வந்து எனக்கு தெரிஞ்சு படிப்புண்றது ண்ட்டு போய்ல்லா நீ பாத்துக்கோ மூணு வருஷமா உனக்கு காசு போட்டு படி சாரி பத்தா பான்னெட்டாயருபாதா எதோ வாங்கறாரு அது ஐ டி ஃபீல்டு இல்லன்ற
ஆமா நண்பா ஆனா வந்து இப்ப என்ன ஒரு ப்ரச்சன ஆயிருக்குன்னா சூழ்நில எப்டி ஆயிருச்சுன்னா சில பேர் வந்து ஐ டில போறாங்க ஐடில நல்ல சம்பளோ நல்லன்னா ஐடில வந்து தாக்குபுடிகிறது கஷ்டோ எல்லாரு எல்லாரு வந்து ரொம்ப நாள் தாகுபுடிக் மாட்டாங்க கொஞ்சோ கொஞ்சோமா இப்ப ஒரு பதினெட்டாயிர் வாங்கறாரா எக்ஸ்பிரியன்ஸ்ஸ வெச்சு போய் போனா வாங்கலா பட் ஆனா அவ்ருனால தாக்குபிடிக்க முடியாம வந்துட்டாங்கன்னா அந்த காசு வேஸ்ட் ஆய்டு அதுக்கு நம் அதனால சம்பளோ பத் ரெண்டாவ்து வேல பாக்குறாங்க நெறைய பேரு ரெண்டு வேல பாப்பாங்க அந்த ரெண்டு வேல பாக்குறதுனால அவுங்குளுக்கு டைமே இருக்காது அவுங்க வாழ்கைய வந்து அவுங்க பெருசா வாழவு முடியாது வேலைலயே போய்டு அப்ப வேலைல பெரும்போது அவுங்க ஒரு வய்சானதுக்கு அப்றோ என்னடா வாழ்ந்தோ எங்கடா போனோ நம்ம எங்யு சுத் திபாக்லேனு ஒரு முடிஞ்சுரு அதனால நீ சொல்ற மாரி என்ன பொறுத்த வரிகும் எனக் கு வந்து பெரும்பாலு வந்து பிஸ்னஸ்ல இப்ப ஒரு செகண்ட் இயர் வரிக்குமே நா பிஸ்னஸ் பண்ணணுன் ஐடியாவே எனக்கு இல்ல ஆனா இப்ப இருக்குற கா கொஞ்சோ கொஞ்சோமா எல்லாரு வெச்சு சீனியர் சொல்றது அவுங்கலா சொல்றது அட்து பிஸ்னஸே தெரிஞ்சு நல்ல ஐடியா தா
நம்ப வேணா ஒன்னு ஸ்டார்ட் பண்லாமே நண்பா ரெண்டு மூணு ஸ்டார்ட் பண்ணோ நம்
நண்பா நம்மகிட்ட திறம இருக்கு அது இது பண்றது இருக் ஓகே ஒன்னே ஒன்னு இல்ல பணம் இல்ல பணம் மட்டுதான் இல்ல ஆனால் நம் லா எவ்ளோ முயற்சி பண்றோ நம்ம ஒரு கொஞ்சோ கொஞ்சோமா சேத்து வேச்சு பண்ணலா நெனச்சாலு ஒரு ஒருத்தர்கிட்ட ஒன்னொண் இரு குடும்போன் ஒண்ணு இருக்கு எனக் வந்து காஸ் தேவபடுது எனக் குடும்போ அதுகாக சேக்க வே டிதா இருக்கு உனக்கு ஆ உனக்கு வந்து வேல தேடணு அவுனுக்கு அவுனுக்கு வேல தேட்னூனு வேல தேடனு அவுனுக்கு வந்து அவனுக் எ அவுனுக்குடு செலவுருக்கு அத பாக்குறதுகே காசு செரியா செரியா இருக்கறதுனால நமக்கு வே பிஸ்னஸ் சேத்து வெக்கற காசு ஒன்னு இருக்க முடில நம்ப ட்ரிப்பே வந்து எவ்ளோ நாள் பிளான் பண்ணாலு அது சிலத் தா தீய சக்திகள் சில அந்நிய ஆ சேரி நண்பா அதா சேரி சேரி வேற எதோயிதுக்கு போய் நண்பா அதனால பிஸ்னஸு செய்ய முடியாம இருக்குது ஆனா என்ன பொறுத்த வரிக்கு உண்மைலே பிஸ்னஸுங்கறது நல்ல நெலமதா நம்ம ஒரு நல்ல நெலமைக்கு வந்தோனா நம்ப ரொம் எதிர்பாக்கறத விட நல்லாவே சம்பாரிக்கலா நம்ப அது வந்து மேல் படுத்தலா ரெண்டு மூணு பிராச்
ஏனா நம்ம பாத்த வரிக்குமே நண்பா ஆ ஒருத்தரு தனியா பண்றவங்க இந்த கல்யாணோ ஆகி கப்புலா பண்றவங்கள விட ஒரு மூணு பேரு நல்ல நண்பர்கள் கூட்டு சேந்து பண்ணா அவுங்க ரொம்ப பெரிய இடத்துக்கு போயர்லா நண்பா
அதுல நண்பா நா நெறைய பேர் வந்து இந்த காசு வாங்கி வண்டிகலா வாங்கி வெப்பாங்க நண்பா அது இல்லாம தெரியாத மனுஷன் கூட சேந்து ஆரம்பிப்பாங்க இப்ப நம்ப மூணு பேரு சேந்து ஆரம்பிக்கற போது உன்ன பத்தி என்ன பத்தி எல்லாருக்கு நல்லா தெரியும் யாரு எது வரும் எந்த வேல செ செய்யணூனு தெரியும் அதாது அது அவுங்களோட வேலன்னு இப்ப பிஸ்னஸ்னு வந்து நீ ஓனர் நா வந்து இந்த வேலதா பாப்பே நா இதுதா பாப்பணு இல்லாம எந்த வேல உன்னால முடிலியா நா உதவி பண்னு என்னால முடில நீ நா இனிக்கு ஒரு நாள் வர்லயா நீ அந்த வேலயை பாக்கணு நமக்குள்ள எல்லா ஒற்றுமையா இருந்தாதா போட்டி பொராம ஏனா இது வந்து நம்ம மூணு பேருங் கஷ்டப்பட்றோ வளர்ச்சி வந்தாலு ப்ராஃபிட்டு வந்தாலு அது நமக்கு மூணு பேரு ஆலதா வந்துது மூணு பேருக்கு வந் சமம் எது ஒரு நஷ்டொ வந்தாலு மூணு பேருதா சமாளிக்கிணு
ஆமா இந்த எக்ஸ்ட்ரா நம்ளுக் கேஷ் தேவப்பட்டா கூட நம்ப மூணு பேரும் பேசிட்டு அத த்தவங்களுக் தவற அத் தெரியாம எடுத்துக்கற்து
தெரியாமதா அதனால கமிஷன் அடிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ஸ்ஸுல அது நம்பக்குள்ளயே அடிச்சா அது வந்து நண்பா நா இதுவரைக்கும் யாரையும் என் மனதளவில் ஏமாட் ற்ற எ நனைத்ததும் இல்லை ஏமாற்றியது இல்லை என்னை பல பேர் ஏமாற்றிவிட்டார்கள் என்னை பல பேர் ஏமாற்றி உள்ளா அது உனக்கும் நன்றாக தெரி ஏன் அதை நீயும் ஒருவர் தான்
ஹ ஹ
வேணாம் அந்த விஷயத்துக்கு போ இன்னக்கி ஏமாத்தி சுட்ச் ஆஃப் வேணாம் நண்பா நம்ப இதப்பத்தி பே பேச வேணா நானு அ அடுத்த இது உள் பேசுகிறேன் நண்பா இப்ப என்னான்னா அனால பிஸ்னஸுங்க நம்ம நா ராகுல் நண்பன் என்ன ஆயிற்றன்னே எனக் புரியவே இல்ல அவனுக்கு தெரிஞ்சி அவ நா நெனைக்கிறதா நெனக்கிறா எனக்கு பிஸ்னஸ் ஸ்டாட் பண்லானு நம்ப நெனச்சாலு நம்பக் கிட்ட பணொ இல்ல அதுனால தா அவனு யோசிக்கிறா போல இருக்கு எறங்கிட்டொம்னா காஸ் வேஷ்டி இப்போ இருக்குது அதனால கொஞ்சொ நம்ளுக்கு ஒரு ஆ ஒரு வேல கடச்ச ஒன்னே
அப்ப அவ என்னா சொல்றா இப்ப வந்து எல்லா தொறையிலையிமே ஒரு போட்டி இருக்குது நம்ப நம்பத் தேர்வு பண்றல்ல போட்டி இருக்குது அது அப்டி பாத்தா நம்ப எதுமே பண்ண முடியாது போட்டி இல்லாம நம்ப எதுமே பண்ண மு
போட்டி இருக்கு போட்டி இருக்குதா நண்பா னா எல்லா எல்லாருமே போட்டியோடதா ஆரம்பிக்கிறாங்க அவ்ங்க எப்டி ஜெயிக்கிறாங்கன்னா எல்லாருக்மே தா போடி இருக்கு எத்தனையோ க்ளாத்திங்ஸ் இருக்கு எத்தனையோ ஃபுட்டு இருக்கு ஆனா சரவணா பவன்லதா வாங்குவாங்க வீராஸ்லதா துணி எடுப்பாங்க எப்டின்னா ஒரு பேரு நம்ப அந்த நம்பிக்கையா அவுங்களுக்கு நம்ப குடுக்கொணு குடுத்துட்ட பிறகு அவுங்க நம்பக்கிட்டதா வருவாங்க எத்தனையோ போட்டி இருக்குதுதா போட்டி ஏ ஐ டி ஃபீல்டுலே போட்டி இல்லியா கௌர்மெண்ட்டு எக்ஸாமுக்கு போட்டி இல்லியா
பேசுவோ நண்பா
ஏ நண்பா
நேரமாய்
ஓகே நண்பா ஓகே நண்பா பத்திரமா சாப்ட்
சே நண்பா